உங்களுக்க
வணக்ககோ எப்ரிக்க்கீங்க
ம் நல்லாருக்கோ நீங்க எப்டி இருக்கீங்க
நா நல்லா இர்க்கப்பா நீங்க எப்டி இருக்கீங்க பைய எப்டி இருக்றா
ம் பைய நல்லாருக்கா பொண்ணு நல்லாருக்கா எல்லாரு நல்லா இருக்காங்க
அப்டிங்ளா உங்க பொண்ணுக்கு என்ன வயிச ஏ பொண்ணு என்னப்பா ரொம்போ நல்லா இருக்குறா
பரவால்ல பொம்ள கொழந்த வெச்சிருக்கீங்க வே நம்ம ரெண்டு பேரு நக வாங்கன்னு
நக தாப்பா வெல இது ரொம்ப வெலையாருக்குது
ஆமா நக வெலைய விட அது இந்த செய்கூலி சேதாராதாப்பா ரொம்ப வெலையாருக்கு
ஆமாப்பா சின்ன நகைங்களுக்கே செய்கூலி சேதாரோ நறிய போட்றாங்கப்பா
இதுக் காய்னா வாங்கி வெச்சாலு லோன் தரமாட்டானுங்க
ஆமாம்பா
மறுபடியு அந்த காயின போட்டு நக எடுக்கும் போது மறுபுடியு செலவாவு என்னெத்ததா பண்றதுனே தெர்ல அப்பல்லா அந்த இவுரு இருப்பாரு ஆச்சாரி அவருக் கிட்ட குடுத்தா பண்ணி குடுதுடுவாரு ஒரு கூலி வாங்கிப்பாரு இப்பல்லா ரொம்ப வெல
வெல தங்கம் வாங்காதீர்கள்ன்றாங்க வாங்காதையு இருக்க முடியிலேப்பா
ஆமா அவுங்க சொல்லுவாங்க யாரு புள்ளைய கட்டி குடுப்பா யாரு சோறு போடுவா அப்ப நக இர்ந்தா தான ஏதாவ் ஒ தவியா இருக்கு அவுங்ளா பாப்பாங்க
அதா நகையே கேக்காத பையனா பாத்து கல்யாணோ பண்ணில்லானு இருக்கேப்பா
ஓ நல்லதுப்பா எனக்கு அப்டியே அது மாரியேதான் ஒரு பையே ரெண்டு பசங்களா பாருங்கப்பா அண்ணே தம்பியா ரெண்டு பேரு கட்டி குடுத்துருவோ ரொம்ப நல்லதா போச்சு
விக்கிற வெலக்கி எங்கெந்துப்பா நக போட முடியு நம்ப்ளால
ஆமா இப்பெல்லா அவ்ளோவா யாரும் அவ்ளோ டிமாண்ட் பண்றதும் இல்லப்பா மாப்ளைங்களும்
ஒ அப்டிங்களா எனக்கு தெரிஞ்சவங்கல்லாம் சொல்றாங்க அம்பது சவரம் அறுபது சவரம் போட்டாதா கட்டி கொடுப்போம்னுட்டு
நா இனிமே மாப்பிள கிட்ட வாங்கலாம்னு இருக்கே
அப்டிங்களா நல்ல விஷய்ம்ப்பா
ஆமா எங்கேயு பொண்ணு கெடக்கெல்லல அப்பல்லா மாப்பள்ள கெடக்காது சவரன போட்டு கட்டி குடுப்பாங்க
அ அ அஹ்
இப்பதா பொண்ணு கெடக்கலல்ல அத்னால அவங்கள போட சொல்ல வேண்டியதுதா இன்மே
எங்கப்பா போட்டுவாங்க நீங்க வேறப்பா அப்டி மாப்புள்ள பாருங்க‌ பொண்ணு பாருங்கன்னு சொல்லுவாங்க இந்த ப்ரச்சனைக்காகத்தா வயித்த கட்டி வாய கட்டி சேக்க வேண்டியதாருக்குது
அத்ல்லாம் இல்லப்பா நீங்க போய் பாருங்க அங்கங்க எப்டி பொண்ணு கெடக்காம அலஞ்சிட்டு கெடக்காங்க எல்லாரு
அப்பா கெடக்கலன்னா கூட இவ்ளோ நக போடுவீங்களா அவ்ளோ நக போடுவாங்களான்னு தானப்பா கேக்குறாங்க நல்ல பொண்ணு கெடக்குதான்னு எங்க பாக்குறாங்க
இல்லப்பா நீங்க வேற அதுல ரெண்டாவது கல்யாணம் ஆனாலு பரவால்ல ரெண்டு கொழந்த வந்தாலு பரவால்ல எல்லா சொல்றாங்க இப்பல்லாம் பொண்ணு கெடைக்காததுனால எல்லா எறங்கி வந்துட்டாங்க அந்தளவுக்குலா இல்ல முன்ன மாறிலா இல்ல
ம்
நானே பெசாம ரெண்டாவ்து கல்யாணோ பண்ணலாம்னு இருக்கே
அப்டிங்களாப்பா
ஆமாப்பா டிமாண்ட்டு ஜாஸ்தியா இருக்குல்ல
நல்லது உங்க வீட்டுக்காரு என்ன ஒத்துப்பாரா
அவருக்கும் இன்னொரு கல்யாணோ பண்ணி வச்சிட வேண்டியதா அப்டியே ரெண்டு ரெண்டுன்னு போயிட்டேருக்க வேண்டியதா
அத சொல்லுங்க காலம் மாறி போய்கிட்டு இருக்கு எவ்ளோ மாற்றம் வந்துடுச்சு
ஆமா ஆமா முன்ன மாரில்லாம் இல்லப்பா இப்பல்லாம் ஈஸி ஆயிச்சுல்ல டிவோர்ஸ் ஈஸி ஆயி சி ரீமேரேஜ் ஈசி ஆயிச்சு
ஆம் ஆமா
அ ரீமரேஜ்ல விட ஃபஸ்ட் மேரேஜ விட கிராண்டா பண்றாங்க செக்கேண் மேரேஜி
ஆமாம்ப்பா ஆமாம்ப்பா
ம் அதே எல்லாரு இப்ப சொசைட்டியு அத கேஷ்வுல்லா எடுத்துக்குறாங்கல்லே எல்லாரு அது புரியுது எல்லாருக்கு இப்போ ம் ஏனா இப்போ ஃபெயில் ஆயிடுச்சுனா அந்த மேரேஜ்லே ஒக்காந்துக்ட்டு அதுலுயே வாழ்ந்துட் இல்லாம
ம் ஆமா
அடுத்தது ஒன்னு ஆமா அவுங்க லைஃபு கொஞ்ச ப்ளசன்ண்டா இருக்குல்ல ஸ்ட்ரெஸ்
ப்ளஸ்சண்டா இருக்கு ஆமாம்ப்பா ஆமா
அந்த காலத்லதா சொல்லிகிட்ருப்பாங்க கல்லானாலு கணவ புல்லானாலு புருஷன் டு எவ்ளோ அடிச்சாலு வாங்கிக்கிட்டு
இப்ப கால மாறி போயிடுச்சு இனிமேல் திரும்பி குடுக்குற காலம் ஆயிப்போச்சு
ஆமா இப்ப அது வந்து எப்பனாலு அவுங்க போய்டுவாங்க நம்மள விட்டுன்ற பயோ இருக்குறனாலதா அ அ அவுங்ளு கொஞ்சோ கண்ட்ரோலா நடந்துக்குறாங்க
ஆமா ஆமா
போகுது இப்ப இருக்க ஆம்ப்ள பசங்களு ரொம்ப நல்ல பிள்ளைங்ளா தா இருக்காங்க அந்த அளவுக்குலா இல்ல இப்ப ஜென்ரேஷனில இந்த அளவுக்குலா இல்ல யாரு இப்போ
இல்ல சரிதா
ம் ம் உங்க உங்க வீட்லியே பாருங்க உங்க கணவரே உங்களுக்கு எவ்ளோ உதவிகரமா இருக்காரு வாழ்க்கைல
வாழ்க்கைல ரொம்ப உதவிகரமா இருக்குறாருப்பா அவுர மாரி ஹஸ்பண்ட் கடைச்சதுக்கு நா குடுத் த்து வெச்சிர்க்கணும்பா
ம் கண்ணக்குள்ள வச்சுதா பாத்துக்குறாரு உங்கள உங்களுக்கு என்ன இன்னு கொறச்சலுங்க
அதாங்க ஏ பையன்யு அவர மாதுரே அ அவுர மாரே வளக்கணுன் இருக்குறம்ப்பா
அடேடே
ஆமாம்ப்பா
அவுர மாரியே அம்மா மேல பாசமா இருப்பா பைய
ஆமாம்ப்பா இப்பவே பாருங்க ஏ பைய மம்மி மம்மின்னு தா கூப்புற்றா நா அம்மான்னு சொல்லி் குடுக்குறே அவ மம்மி மம்மின்னு தா கூப்புற்றா அவுங்க அப்பா மாதுரி
ஒ ஓ அது பாத்து அப்புடே கத்துக்குட்ருப்பா
ஆமாம் ப்பா ரொம்ப அற்புதமா வளர்றா
பரவால்ல அப்ப இனிமே உங்க மருமகதா ரொம்ப கஷ்ட்டப்பட போறாங்கன் சொல்லுங்க
ம் அதா ஏ பையன உங்க பொண்ணுக்கே குட்த்துட்லான் நெனக்கிறம்ப்பா
ஏ பொண்ணு பெரியவளாச்சேப்பா அவ பன்னண்டாவ்து படிக்கிறால
அப்புடியா கொஞ்ச வெயிட் பண்ணு கல்யாண பண்ணிகோன் சொல்ற
எவ்ளோ வெயிட் பண்ணாலு எல்கேஜி கூட சேராத கொழந்தய எப்புடிங்க நீங்க பன்னண்டாவ்து படிக்கிற ஒன்னு கட்டி குடுப்பீங்க
என்ன பண்றதுப்பா பிள்ளைங்கள கட்டி குடுக்குருதுக்கு பயமா இருக்குது ஆம்பள பிள்ளைங்ள இந்த காலத்துல பொண்ணுங்களு ரொம்போ இதுவா இருக்குறாங்க
எ பொண்ணுக்கு வேணா கல்யாண ஆகி அவளுக்கு ஒரு பொண்ணு பிறந்ததுன்னா உங்க பையனை கட்டிக்க சொல்றே
அப்டிங்களா வாக்கு மாற மாட்டீங்களே
வாக்கெல்லா மாற மாட்டேங்க கண்டிப்பா என் பேத்தி உங்க பையனுக்கு தா
அப்டின்னா சந்தோஷ ஒரு நகை கொடுக்க மாட்டே என் பையனு கிட்ட எல்லா நீங்க தா போட்டு அனுப்பனு
எல்லாமே நா போடுறே ஐநூறு சவரன் நா போடுறே போட்டு கல்யாணம் பண்றே மாப்பிள்ளையே எங்க வீட்டு பக்க கூட்டிட்டு வந்துறே
அது என்னப்பா இது அநியாயமா இருக்கு
ஈசிங்க அதுதா இதெல்லா மல்லு கட்ட முடியாது சம்பந்தி வீட்டுக்கு இவ்வளோ போடுற அவள போடுறேன் நா அவங்க கிட்ட டிமாண்ட் பண்ணி பேசி இதெல்லா செட் ஆகாது மாப்பிளைய தூக்குறதாங்க ஈஸி
என்ன பா எனக்கு இருக்கறது ஒரே பையன் நீங்க இப்டி பேசுறீங்களே
அது நீங்க பண்ண தப்புப்பா ஒரே பையனா வச்சிருக்கறது நாங்க என்னப்பா பண்ண முடியு எங்க போய் பேத்திக்கிட்ட சொன்ன ஒரே மாசத்துலயே ஆட்டைய போட்டு கூட்டிட்டு வந்துருவா
ஆ ஹ அப்ப எ பையனுக்கு நா கல்யாணமே பன்
என்னோடையே வெச்சுகிற நானு
உஹ சேரி அப்டியே வச்சுக்கோங்க உங்க பையன் இருப்பானான்னு பாருங்க வளந்தான்னா ஆமா இப்படியு லவ் மேரேஜ் பண்ண மாட்டனா
என்ன நம்பறது இந்த காலத்துல பசங்களையு நம்ப முடியாதுப்பா
ஆம்மா எது வந்தாலு அவுங்க அவுங்க அவுங்க அவுங்க பாத்துக்கணு வயசானாலு செரி நம்மளே நம்மள பாத்துக்கணு
அதுதா இந்த அரசாங்க நல்ல ஒரு முதியோர் இல்லம் கட்டி தொறந்து வச்சுட்டாங்கன்னா போயி சேந்துகிடலான்னு யோசிச்சினுகிறோம்பா
ஆ பா முதியோர்ல்லோ நெறைய இருக்கு அப்போறோ முதியோர் டே கேர் சென்டரே இருக்கேப்பா போன பீரியட்லயே கட்டியிருக்காங்களே நெறைய அங்கஅங்க
அப்பிடிங்களா
ஆ பஸ் வேற இருக்கு பா அதுக்கு பிக்கப்புஅன்ட் டிரப்பு வீட்டுக்கு வந்து குழி அழைச்சிட்டு போவாங்க அங்க போன அப்பரோ நெறைய முத் முதியோர்கள் இருப்பாங்க அங்க கேரம் போர்டு பார்க் அது இதுன்னு எல்லா இருக்கு ஒரு மையம் மாரி இருக்கு அங்க பேசறதோ விளையாடுறதோ ஆ எதனாலு பண்ணலா அப்பற ஈவினிங் அவங்களே பஸ் ல்ல வந்து உட்ருறாங்க இது போன பீரியட்லே போன டி எம் கே பீரியட்லயே ஆரம்பிச்சதாச்சே
இப்பா எனக்கு அட்ரஸ் இருந்தா சொல்லுங்க நானு போய் கேட்டுக்கிறே
நா கூட போலனுதா பா இருக்கே போரூர்ல கூட திறந்திருக்காங்க நாங்க இன்னும் இங்க எங்கயோ கூட சொன்னாங்க நானு பாக்கணு ஆனா நல்ல திட்டம் தாப்பா அதெல்லா
ஆ வரவேற்க கூடிய திட்டங்கள் எத்தனை பேரு ரோட்ல அணாதையா இருக்கறாங்க
ஆமா இது வந்து வீட்ல இருக்க உங்களுக்கு அழைச்சிட்டு போய் இது டேட் கே சென்டர் மாரி கொழந்தைங்க எல்லா கூட்டிட்டு போறாங்கல்ல
ஆமா ஆமா
ஆ அந்த மாரி இது அதுக்கப்புற ஹோமு இருக்கு து கவர்மெண்ட் ஹோம்ஸு இருக்குது வயதானவங்களுக்கு
ஆஆ
எல்லாமே இருக்குப்பா இங்க தமிழ்நாட்டு கவர்மெண்ட்ல எல்லாமே பண்ணி வச்சிருக்காங்க நல்லா
ம்
என்ன ஒரு பிரச்சனா இந்த திட்டம் எல்லாம் மக்கள் கிட்ட போய் சேரல அதா
சேரல சரியா சொன்னீங்க
ஒண்ணுமே செய்யலன்னா கூட ஒண்ணு எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் சேத்துடுறாங்க எவ்ளௌ சின்னதா ஏதாவ ஒண்ணு பண்ணா கூட இத செஞ்சாரு இத செஞ்சாருன்னு
இப்ப நா முதல்வன் திட்டோ கூட பேர மாத்திட்டாங்களாமே
ஆமாப்பா பேர மாத்திட்டாங்க அதனால என்ன ஆவ போது அவுங்க ஞாபகோ வராம போ போது அவ்ளோதா அதுக்காக பண்றதா
கொழந்தைங்க நறைய பேர் அதுல பயன்பெற்றாங்க இல்லப்பா
ஆமா ஆமா நல்லா யூஸ்ஃபுல்லா தாப்பா இருக்கு அதுல நீட்டு ஜே இ எல்லா கிளாஸ் ஸுமே அதுல இருக்கப்பா ஃப்ரீயா
ம்
எவ்ளோ கொழந்தைங்களால எக்ஸ்ட்ரா கிளாஸ்கு காசு கட்டி போக முடியு சொல்லுங்க
கரெக்ட்டு தாப்பா எல்லாராலையு இது பண்ண முடியாது இல்லியா
இது அதே மாரி கவர்மெண்ட்டு இதுன்றனால நல்ல ரிலையபிளாவு இருக்கு
ம் ம் ம்
அவுங்க நல்லா பா பழைய கொஷின் பேப்பர்ல்லா ஆராயிஞ்சி நல்லா சொல்லி் குடுப்பாங்கல்ல
ஆஹ
ம் நானும் போட்டிருக்கேன்ப்ப எனக்கு அது ஒன்னு இல்ல நம்ம ஸ்கூல்ல சேக்கும்போது நம்ம கொந்தைங்களுக்கு ஒரு ஐ டி ஒன்னு குடுப் ப்பாங்க ஸ்டுடென்ட் ஐ டி னு
அப்டிங்களா ஆ
ஒரு நம்பர் மாதிரி இந்த அட்மிஷன் போட்டோனா அவ நம்ம அவுங்ககிட்ட கேட்டு வாங்கணும் என்ரோல்மெண்ட் நம்பர் ஐ டி ன்னு ஒன்னு குடுப்பாங்க
அஹ ஆஹா
அத வச்சி ஜாயின் பண்ணிக்க வேண்டியதுதா
அப்டிங்களா அப்டிங்களா உங்க பையனுக்கு போட்டுக்கறீங்களாப்பா
ஆ போட்டிருக்கேன்ப்பா நா போட்டு மூணு வருஷம் ஆச்சு நா ஃபஸ்ட்டு அந்த இதுல போட்டிருந்தன் ஜே இ இ போட்டிருந்தேன் அப்புறோ கம்யூட்டர் கிளாஸ்லா வந்துச்சு அதல்லா கூட போட்டிருந்தன் ஆன்லைனல வந்து இது
ஆஹ
அது வந்து வ முன்னாடியே அதுல போட்டுருவாங்க அடுத்த மாசோ இந்த தேதியில இந்த கிளாஸ் ஆரம்பிக்க போது அப்டின்னு போட்டுருவாங்க நம்ம வந்து கண்காணிச்சிட்டே வரணும் எப்ப நமக்கு தேவயான கிளாஸ் வருதுன்னு
ஆஹா ஹ அது மெசேஜாவே நம்ம ஃபோனுக்கு வந்துடுமாப்பா
அ அது வந்து இது மாரிப்பா வெப்சைட் மாரி நாம தா உள்ள போய் பாக்கணு அவுங்க நமக்கு டெ்ய்லி தா கிளாஸ் எடு மாட்டாங்கா நாம தா கரெக்டா அந்த டயத்துக்கு போயிடணும் அதுல
ம்ஹு ம்ஹு உ உ உ
இப்ப கூட ஒரு கிளாஸ் இருக் க்கு நினக்கிற நானும் பாக்குறேன்ப்ப அத பத்தி உங்களுக்கு அனுப்பி விடுற
சேரிங்கப்பா சேரிங்கப்பா நல்லதுப்பா